ஹலோ
என்னங்க பண்றீங்க
ஏஜியோல துணி பாத்துட்ருக்குறே
ஏஜிலோ துணி பாக்குறீங்களா
ஆமா பேட்டே வருதுல்ல பேர்த்டே வருதுல ட்ரெஸ் பாத்துட் எனக்கு
உங்களுக்கா சரிங்க சரிங்க வட்டு வாட்டும்
ஆஃபர் போயிட்டு இருக்குது அதுல அது மி்ன்த்ரால அமேசான் எல்லாமே போயிட்டு இருக்கு சம்மர் ஆஃபரா என்னன்னு தெர்ல
சம்மதையே முடிஞ்சு போச்சு இப்ப என்ன சம்மதாப்பது
ஆனா எல்லாத்லயே வந்துகுரே அமேசான்ல ந மெம்பர்ஷிப் போட்டிருக்கே அதனால ஜூலை ஃபோர் டு சிக்ஸுனு ஏற்கனவே வந்துருச்சு ஆனா இதுல எல்லாத்துலமே மின்த்ரா ஏஜோல லா ஆஃபர் போட்டிருக்கா என்ன ஆஃபர் அப்டின்னு தெரியாது
ஓகேங்க
நீ ஏதோ ட்ரெஸ்ல்லா ஆடர் பண்னணுநியே அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு
அது செவன் மேன்ல ஆர்டர் பண்ணும்ன்னனு சொல்லிருந்தே அவுட் ஆஃப் ஸ்டாக் தா இப்போ வரைக்குமே அவுட் ஆப் ஸ்டாக்லதா க்குது
சே அதுனால அதுனாலதா போயிட்டு ஃப்ரெண்டயே வாங்கிட்டு வர சொல்லுடான
அவங்கிட்ட தா சொல்லும் வாங்கிட் வர சொல்லி
நீ ஸ்டாக்க பாத்துட்டு இருந்தா அப்புற வாங்க முடியாது
இப்ப அத பாக்கரது கூட இல்ல உட்டே
சரி அவே ஸ்டோர்லயாச்சு இருக்கானு கேளு
ஸ்டோர்லலா ஸ்டாக் இருக் கு
அப்பற ஏ இதுல வந்து பண்ணாம இருக்கான்னு தெரிலயே ஆனா கிளாத் எல்லா சூப்பரா இருந்துச்சு டா
கிளாத்லா அது நல்லாதாங் இருக் ஒன் டபுள் நையனுக்கே பேண்ட் இங் லாருக்கும்
நீ ஒரு கோ ஆப் செட் வச்சுருந்தீல
குவாட் செட் ஆமா
அதே மாதிரி இந்த பிக் பாஸ் அதுல டைட்டில் வினரா ஆகி ஆகிருப்பான் அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்த சொல்லிட்டு இருந்தாங்களே கானா வினோ ஆ அவன் போட்டிருந்தான் பாத்தியா
ஆமா அவன் மோஸ்ட்லி கோட் செட்ல தான் சுத்திருந்தான்
அதுல நீ வாங்ன எக்ஸாக்ட் அதே இது அந்த கோர் செட் அவன் போட்டிருந்தான் நீ அத பாத்து இருந்தியா ஒரு வேளை நீதா சொல்லிருக்க ஏகிட்ட யாரோ சொன்னாங்க காம்சாங்க அது நீ தானா அப்டின் எனக்கு தெரியாது
ம் அவன் போட்ருக்கலாம் பிரண்டடா வந்து எனக்கும்
சேரிடா சேரிடா அனாஸ் இது இது நீ வாங்கினது அந்த காச விட பயங்கர குவாலிட்டியா இருந்துச்சுரா அந்த காசுக்கு இந்த குவாலிட்டி தர முடியுமா அப்டின் நானே ஷாக் ஆயிட்டேன்
டூ பிப்டி சிக்ஸ் தான் டூ பிப்டி அதுல ரெண்ட சேத்தி கோட் செட்டு ம் நல்லா தான் இருந்துச்சு டூ பிப்டிக்கு
ஆமா
டூ பிப்டிக்கு அது வெர்த்துதான்
பயங்கர ஒர்த்துதான்டா அது அதா சொன்னேன் நானே ஷாக்காயிட்டேன் இந்த காசுக்கு இவ்ளோ குவாலிட்டியா
பூடிதான் நல்லாருந்துச்சு உள்ளே ஃபுல்லா நைஸா இன்சு சாப்டா இருன்சு உள்ளர ஊடி அதேதான் ஆடுரு போட்டு சரியா கலர் பட் வந்து வந்தது வந்து பிஸ்தா கலர் வந்துச்சு பட் பிஸ்தா கலர் நல்லாதான் கீது ஒன்னம் பிரச்சனை இல்ல
ம் சரி வந்தா சொல்லு எனக்கு ஒரு பூடி வாங்கறக்கு
ம் டூ ஹண்ட்ரடுக்கு சூப்பராஞ் அந்த ஹூடி
எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் தானா இல்ல பட்டிகுலரா ஒரு ஒரு ஐட்டம் இதா வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கா
இந்த ட் ராக் ஆதுகலா அவுட் ஆஃப் ஸ்டாக்கு மத்த இந்த ஷட் டீ ஷட் எல்லா மோஸ்ட் இருக்கு
உ இந்த சித்தின் பைய ஆ ஐயோ இந்த பேஃண்ட்டு பேரு என்னடா பெருசா இருக்குமேடா மறந்துட்டேன்டா
புரியல
இந்த பேண்ட் அ இந்த பேகிய தவிர வேற எதுவுமே போட மாட்டிக்கிறாக்கா
ஹ ரெண்டா கிளாஸ் படிக்குற அவனுக்கே பேஷன்லா என்னன்னு தெரியுது உங்களுக் தெரியமாட்டேங்குது
அப்போ அந்த ஃபேண்ட்டு எல்லா யாருடா போடுறது நானடா போட முடியு இதுக்கு முன்னாடி வாங்கி குடுத்த ஃபேண்ட்டு எல்லா
சொல்லுங்க இத போட்டு கிழிச்சு போட்டு அதுக்கப்புறோ மீதி எல்லா பேகியா வாங்கிக்கோன்னு சொல்லு
சும்மாவே சும்மாவே ஆறு மாசம் க்கு ஒரு டைம் தா வந்துட்டு அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு ஆறு மாசந்தா ஒரு ட்ரெஸ்ஸு அதுதா வளந்துகிட்டே போறானே
பையனா வளரதா செய்வா
வளரதா செய்வா நா இல்லன்னு சொல்லவே இல்ல பேகி மட்டுமே நா போடுவே பழசெல்லா வாங்கினதெல்லா நா போட மாட்டேன்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல
அப்டி தாங்க சொல்லுவா நீங்க தாங்க இது பண்ணணு அட்ஜஸ்ட் பண்ணி பையனுக்கு வாங்கிதரணு
நானு விட்டுக்கிட்டே இருக்கிறே செரி ஓகே அ அவ தான போடட்டு அப்டின்ன அப்புறோ துணியெல்லா மடிச்சு பாக்கும்போதுதா தெரியுது இந்த பேண்ட் எல்லா இவங்கிட்ட இருக்குதா இந்த சட்ட எல்லா இவங்கிட்ட இருக்குதா அப்டின்னு உம் அவனுக்கெல்லா பேகினா என்னான்னு தெரியுது மா இதுதாம்மா அதுதாம்மா அப்டின்னு
அவனுக்கு என்னாதா தெரியல
எல்லாமே தெரியுதுதா ஆனா வாய் பேச மாட்டேக்கிறானே எந்த இடத்து எந்த எடத்துல பேசணுமோ அந்த எடத்துல பேச மாட்டிக்கிறானே
பேச மாட்டா அது வாயில்லாத பூச்சி மாரி நடிக்கு
நடிக்குந்தா ஆனா எல்லாரு சொல்லுவாங்க பாவ ஆ பச்ச மண்ணு
அப்ட்டீங்களாங்க
தெரியு ஆனா எனக்கு தானே தெரியு அவ எவ்வளவு வாய் பேசுவா அப்டின்னு
ஓ அது என்கிட்டயே என்னா வாய் பேசுது
வேண்டானா இங்க இருக்குற கொழந்தைங்கல்லா அவ்வளவு அடம்புடிச்சு எனக்கு இது வேணு அப்டின்னுட்டுதா வந்து அடம்புடிச்சுட்டு அழுகுக ஆனா இவ வேணும்னு கேப்பா அடம் புடிப்பா நா இல்லன்னு சொல்லல அவ்வளோல்லா வேண்டானா வேண்டா சேரி வா அப்டின்ட்டு விட்ருவா
ட்டு வாய்ஸ் ஒழுங்கா கேக்கல
இப்ப கேக்குதா
ஆ அ என்னா பண்ணுங்கிறீங்க
கிளிக்கு ஃபுட் எடுத்துட்டு இருக்கே
ஓ
இப்ப கேக்குதா வாய்ஸு
எப்ப கேக்குது
உம் அது சின்ன கிளியா
ம்
அத ஃபுட்டு நம்மதா குடுக்கணு சரலாக் மாரி ஒரு பொடி இருக்
ம் அ ம் சேரிங்க
அந்த பொடி போட்டுதா குடுக்கணு
ம்
நீங்க எல்லா பிஷ் வளர்த்தறவங்க நாங்கல்லா கிளி வளர்த்தறவங்க
ம் நாங் கால்ல கொஞ்சுன்டு சாப்பாடு போட்டா போதுங்க அது நைட் வரைக்கு அதுவே போதுங்க அதுங்களுக்கு
டே நா நல்லா தாண்டா வளக்குறே ஆனா நா ஊருக்கு போயி ங்க உங்க மாமா ஃபுட்டு அள்ளி போட்டறாரு அது சாப்பிட்டுட்டு செத்து போயிருது நா என்ன பண்ணட்டோ நானு சொல்லிட்டேதா போறே இவ்ளோதா போடணு அப்பிடின்னா அவரு கேக்காம எடுத்து போட்டர்றாரு ப்பற அதுவு இல்லாம இப்ப சொன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க இது மாரி ஆ மீன் வந்து வளத்தக் கூடாது ப்பிடின் இல்லாம மீன் செத்து போயிர்ச்சின்னா வீட்க்கு ஆகாது அப்பிடின் வேற சொல்லிட்டாங்க
ஆவுங் கிரதாங்க போங்க
அதனால உங்க மாமா சேரி மீனே வேண்டா அப்பிடின்டாரு
செத்த மீனை வாங்கினுவந்து ஒட்ட வச்சி தின்னுவாங்களா மீன வளக்கமாட்டங்க
மீன் வந்து அழுகுமா
மீன் அழுகுமா
ஆ
அடிச்சி சாவடிச்சி வாயில போட்டு சாப்பிடும் போது அது அழு
அஹ ஹ ஹ ஹ தெரியலடா
ம் ஊட்ல வாயின் வந்து பத்துரமா பொத்தி இல்ல ஊட்ல வாயின் வந்து பொத் தி பொத்தி பாதுகாத்து மூணுல சோறு போட்டு வளத் தனா அழுகு அடித்து சாவடு ச்சி மசால் போட்டு எண்ணெய்ல போட் டு சமச்சு சாப்ட்டா அது அழுவாது
ம் நல்ல பாயின்ட்டாதா நீ சொல்ற ஆனா வந்து அவுங்க அப்டி சொல்றாங்ளே நா என்னாப் பண்ணட்டு
ம் சொல்வாங்க சொல்வாங்க
உப்பா
இதே பாயிண்ட்ட எத்துன் போயிட்டு அங்க சொல்லுங்க
சொல்றே அடுத்த டைம் வந்துட்டு நா கேக்குறே அது ஒருத்தவ்ங்களு சொல்லல டா ரெண்டு பேரு ரெண்டு மூணு பேரு சொன்னாங்ளா அதனால்தா சேரி ஓ கே எதுக்கு வாங்கி வாங்கி அது கஷ்டமாவு‌ ஆகுது செத்து போயிருச்சுனா இவ உக்காந்து அழுகுறா எனக்கு கஷ்டமாரு க்கு
ம்
அதுனால சேரி ஓகே அப்டின்ட்டு விட்டாச்சு கிளிய வாங்குனோ பறந்து போயிருச்சு செத்துருச்சு
ம்
நாய் வாங்க முடியாது டா அதனால் தான்டா இந்த குட்டி குட்டியா இருக்குறதெல்லா வாங்குறே
ஓ
நாய் வந்து அலௌடில்ல
மொட்ட மாடியில்தானா இக்குறீங்க மொட்ட மாடியில் தாங்குறீங்க இதுல என்ன பிரச்சன
ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா வந்து அலோ பண்ணனுல்ல
ம்
ம் எனக்கு இந்த வீட பிடிக்கலடா வீட மாத்தணுன்டா நானு பத்து வர்சமா கேக்குறேன்டா தோ அதோ அதோ அதோ ம்
கட்சி வரைக்கும் மாத்த மாட்டீங்க ம வாடகை கேட்டா ஒரு மாச சம்பளத்த சொல்றானுங்க
ஆமா பத்தாதுக்கு வந்துட்டு அந்த புரோக் இவருக்கு வேற காச குடுக்கணு ஒரு மாச வீட்டு வாடக
ம் புரோக்கருக்கு ஒரு மாச வீட்டு வாடகையே கமிஷனா
ஆமா அவ வந்து நம்மகிட்டயு வாங்கிக்குவா ச் நம்மகிட்டயு அ
புரோக்கர் கிட்ட எதுக்கு
புரோக்கர்ட்ட தா வந்து வீடு கெடைக்கு நம் போய் ஆன்லைன்ல எல்லா பாத்தோம்னா நம்மளுக் கேக்குற ஏரியாவுல்லால வந்து கெடைக்காது அவனா எல்லாமே அத்துப்படியா வச்சுருப்பா அதனால தா அவ ட போரது
நீங்களே இப்ப சம்திங் ஒரு ஏரியாக்கு போறீங்க அந்த ஏரியா எது சும்மா இருக்குன்னு பாத்தட்டு நீங்களே வெளிய டூலெட் போடு பக்க வச்சப்
தரமாட்டாங்கடா தரமாட்டிக்கிறாங்க இவங்களோட போனா மட்டுதா தராங்க அது ஏதாச்சு ரேரு தா அவங்களா வந்துட்டு சேரி வாங்கன்னு சொல்றது
ம் ஓகே
சேரிடா நா அப்ற கூப்பறே
சேரிங்கவ்
கொஞ்ச வேல இருக்கு
ஓகே ஓகேங்கா
சேரிடா பாய்டா
சேரி